ஆம் சொல்லுங்க கேக்குதுங்ளா ஆம் ம் நல்லா இருக்கீங்ளா ம் நல்லா இருக்க நல்லா இருக்க ஆ நல்லா இருக்கேங்க
ஓகே ஓகே சாப்டாச்சிங்ளா மேம் மதியோ
ஆ மதியோ சாப்ட்டாங்க சார் இப்ப சாப்பட்ல உண்ணு மதியோ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா மதியம் ம் இன்னைக்கி கீர பொரியல் ரசம் சாதம்
ஓகே ஓகே ஓகே ஓகே எத பத்தி பேசலான் சொல்லுங்க மேம்
அதாம் இப்போ நெறைய பேரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்கல்ல
ஆமா ஆமா
இப்ப அவுங்கல்லா வந்து இங்க இருக்கிற ஊரு விட்டு வெளிநாட்டுக்கு போறாங்க ஆனா திடீர்னு எதனா இங்க ஒரு ஒரு ஒறவுக்கோ லோ அவுங்கோ சென்னையா இருக்கு அது ஒரு பங்க்ஷனோ ஒரு கல்யாணமோ ஒரு இதுவோ அப்டின்னா அவுங்களிட்ட வர முடியாது ம் ஆனா இந்த சூழ்நில அவுங்கல்லா அங்க போய் வேல செய்றாங்க இப்ப அங்கையு அவுங்களுக்கு திடீர்னு ஒடம் முடியலனாலு இங்க இருந்து நம்ம போய் பாக்க முடியாது
முடியாது ஆமா கண்டிப்பா
எல்லாரு கொஞ்சோ பக்க பக்கமா இருந்தாதா எதோ இங்கிருந்து ஒரு சென்னையோ பேங்ளூரோ அப்டின்னா போலா
போலா ஏனா அவ்ளோ லாங்லருந்து டிராவல் டிஸ்ட்டன்ஷு அதிகோ காஸ்ட்டு எல்லாமே இருக்குல்ல அதா ஃப்ளைட்டு டைமிங்கு டைமிங்க்கு தான
ம்
இப்போ இ இப்போ நம்ம ஏ நம்ம ஊர்ல இருக்கோ அப்டின்னா இப்போ அ ஃப்ளை இல்லனா எதோ ஒரு டிரான்ஸ்பேட் பஸ்சோ காரோ வேனோ ஆட்டோ எதோ ஒரு டிரான்ஸ்போட் இருக்கு என்ன ஒண்ணு பேமெண்ட்டு தா அதிகமா ஆகு பட் ஆனா எல்லா டிரான்ஸ்போட்டு இருக்கு எதோ ஒரு டிரான்ஸ்போட்ல நம் மூவ் பண்ண முடியு பட் ஆன அங்கிருந்து நம்ம வரணு அப்டின்னா நம்ம ஒ டிரான்ஸ்போர்ட் வர்லா வேற எந்த டிரான்ஸ்போட்டு நமக்கு அவைளபிள் நம்ம கண்ட்ரிக்கு வர்றதுக்கு ஹலோ
இர்ந்தாலு அங்கிர்ந்து
ஹலோ
லா இருக்காங்க நெறைய பேரு ம் நெறைய பேரு எங்க ரிலே ம்
ஓகே ஆக்சுலி வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒர்த்தவங்க வந்து பாத்தீங்கன்னா
இப்ப நீங்க என்ன சொல்றீங்க
ஆமா கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்டோட தெரிஞ்சவங்க அ அ அவுங்க அ அப்பா வந்து பாத்தீங்கன்னா எறந்துட்டாங்க ரெண்டு பசங்க மொத்தோ
ம்
அவுரு வந்து பாத்தீங்கன்னா அ அவுங்களோட ஒய்ஃபோட வீசாலா போயிருந்தாரு டூரிஸ்ட் வீசா மாரி
ம்
சோ அங்க போயிட்டு அங்க ஒர்க் கெடச்சோனே செட்டில் ஆயிட்டாரு அவருக்கு அப்பதா வீசா அப்ளே பண்ணிருந்தாரு வர்ல இன்னு வர்றதுக்கு ஒன் மந்த் ஆயிடுன் சொல்லிட்டாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து அ அ கேன்சரு சோ கொஞ்ச நாள் நல்லா இருந்தாரு அதுக்கப்றோ ட்ரக்ஸ் ஒழுங்கா அ குடுக்கல சோ மருந்து மாத்திரல்லா ஒழுங்கா குடுக்கல திடீர்னு எறந்துட்டாரு அவரால வர முடியல
ம்
ரீசன் என்னென் பாத்தீங்கன்னா அவருக்கு வீசா கெடையாது அவுரு அங்க இருக்காரு சோ அவுரு அவ்ங்க ஒயிஃப்ஃபோடே வீசால இருக் கரு அப்டி இல்ல வீசா எமர்ஜென்சி வீசா அப்ளே பண்ணி வரணுனா ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கட்டனு அவரோட மாசோ சம்பளமே ஒன் லேக்கோ என்னவோ தா அவுரு போய் ரெண்டு மாசந்தா ஆவுது கடைசியில என்ன ஆச்சின்னா அவுரு அப்பாவோட எறந்த இதுவு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கால் மூலியமா தா பாத்தாரு வர முடியில ஏனா அந்த அளவுக்கு பணமு இல்லே இங்க இருக்குறவுங்க பண இல்லன்தான மொதல அங்க போறாங்ளே சோ அதுக்கப்புறோ திருப்பியு நம்ம கடன் வாங்கி திருப்பி நம்ம இது பண்ண முடியாது இல்லைங்ளா
ஆமா ஆமா
அப்பறோ அவுங்க பெரிய அண்ண வந்து பாத்துக்கிட்டாரு கடைசியில யாருமே வந்து இது பண்ணவே முடியில வரவே முடில அந்த மாரி நெலமதா எனக்கு ஆமா
ம் சாமா
அந்த மாரி நெலமையில் தா இருக்கு ஏதோ ஒரு பணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையு சொந்த மண்ணு மக்களு எல்லாரையு விட்டுட்டு சொந்த பந்தத்த எல்லாரையு விட்டுட்டு நாடோடி மாரி போயி ஒரு நாட்ல வந்து வாழ்ந்துட்ருக்காங்க அவுங்கலா
ம் எங்க அத்த பையனே அங்கதா போயிருக்காங்க
ஓகே ஓகே
அவுங்க அவுங்க ஒய்ஃப் வந்து செகண்ட் ப்ரெக்னன்ட்டு
ஓகே
அவுங்க இங்க வந்து போனாங்க ஃபோர்த்து மந்த்து அதுல பாவு அவுங்களுக்கு வந்து அபாஷன் ஆயிச்சு அப்போ அத பாக்கதுக்கு அங்க பாக்கது கூட யாரு இல்லாம்ளே
இல்ல சோ அதுதா அந்த மாரி சோகமான இதுதா எல்லாருக்குமே அ வெள்நாட்லா இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த இதுவு பண்ணாங்க இது வார்லா நடந்துது
ம்
சோ அந்த டைம்ல வந்து அந்த அந்த எடத்துல இருக்குற பீப்புள்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆனாங்க
ம் ம்
சோ அந்த மாரி அ வேலைய உட்டு தூக்குனாங்க நறைய பேர
ம் ம்
டான எடத்துல இருந்து
அது வெளிநாட்ல ஒன்னு இருக்றாங்கன்ன விட அவுங்க அந்த சம்பளோ வந்து அவுங்களுக் கட்டுப்படி ஆவணு ஏனா அவுங்க சாப்பாடு அங்க தங்கற வீடு ஐஃபை ஆக்ணு அந்த மாரின்றதெல்லா கொஞ்சோ கட்டுபுடி ஆகணு அதுவே இங்கிருந்து வீட்டு வேலைக்கு போறாங்க பாரு அவுங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்புல் அது ஏனா எல்லாமே அவுங்களே பாத்துக்கறாங்க வீட்டு வேலைக் போறவுங்களுக்கு வந்து அந்த வீட்டு ஓனரே எல்லாமே தங்கத்துக்கு எடோ சாப்பாடு அவுங்களுக்கு என்ன தேவையோ வாங்கி தரது எல்லா தந்தறாங்க ம் அதனால அவுங்களுக் நல்ல பெனிஃபிட்
நம்ம போற எடத்த பொறுத்து தா இருக்கு எல்லா எடமு டார்ச்சரான எடங்கள் கடையாது எல்லா எடமு ஈஸியான எடமு கடையாது
ம்
சோ ஒவ்வொரு எடத்துல ஒவ்வொரு ஓனரு நமக்கு இருக்கு மேல மேலதிகாரியு ஒவ்வொரு டைப்
ம்
நல்லவங்களா அமைஞ்சாங்கனா நமக்கு லக்கு இல்ல அப்படின்ற பட்ச த்துல அது வருத்தந்தா
ம் இப்போ எங்க மத்த எனய அவங்க சும்மா தராங்க இருபத்தஞ்சாயர தராங்க
வேற வ வேற வழியு இல்லல்ல இப்போ ஊர்லருந்து பில்லு எதாது ஒரு ஒரு கல்யாணத்துக்கோ இப்போ வீட்ல ஒரு பைய இருக்கான்னா ஒரு பைய ரெண்டு பொண்ணு இருக்காங்க அப்டின்னா ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி குடுக்கறதுக்காக கடன வாங்கிடுவாங்க கடன உடன வாங்கி ரெண்டு பொண்ண கல்யாண பண்ணி குடுத்துருவாங்க கடைசில அ வீட்ல இரு அப்பற அவங்களுக்கு ஒடம்பு முடியாம போயிடு கடைசில அந்த கடன அவந்தான கட்டியாகணு
ஆமா
சோ அவனால சுமக்க முடியாத பலுவ அவ தலையில தூக்கி சும சுமத்தி வெச்சிருவாங்க சோ அந்த மாரி டைம்ல வந்து பாத்திங்கனா அவ கட்டி தான ஆகணு வேற வழி இல்லல்ல
ம் ஆமாமா
இருந்தான்ன மாச இருவதாயிர வாங்கறான்ன அத வெச்சு அவ வாழ்க்க ஃபுல்லாவா கடன கட்டிட்ருப்பா வெளிநாட்டுக்கு போனாதா அட்லீஸ்ட் ஒரு அம்பதாயிர அறுவதாயிர
ம்
பத்து வருஷத்துலயாவது அந்த கடன கட்டி முடிக்க முடு சோ அந்த நெலமைலதான இன்னி போயிட்ருக்கு நாடே
ஆமா ஆமாங்க
எதுமே நெரந்தர இல்ல எதுமே
நீங்க சாப்ட்டிங்ளா ஆமா ஆமா யாருக்குமே எதுமே
எதுமே நெரந்தர கெடையாது ஆமா நானே பேசுனே
ம் ம் ம்
என்னவே உள்ளூர்ல வேல செய்ற புரில இல்லல்ல அதுதா உள்ளூர் உள்ளூர்ல வேல செய்யறது வந்து ஒரு சந்தோஷமா இருந்தாலு ஆ இங்கே இங்கே வேல செய்யறதுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது அங்க அங்க கெடைக்கற வெளிநாட்ல கெடைக்கற சம்பள கெடைக்காது வெளிநாட்ல கெடைக் கற ஒரு சில வேலைக்கு அங்கீகார கெடைக்காது இப்ப வெளிநாட்டுல கூட்ட பெருக்க றவங்க கூட ஒரு ஒரு நல்ல இதுல வந்து ட்ரீட் பண்ணுவாங்க அவங்கள அதே நம்ம ஊர் கூட்ற பெருக்கறவங்கல வந்து தீண்ட தாகாதவங்கள மாரி இப்பதா பாப்பாங்க
ஆமா ஆமா ஆனா அங்க அப்படி இல்ல
அவங்கள பாத்தா அனிமல்ச பாக்கற மாரிதா இப்ப பாக்கறாங்க ஆனா அங்க அப்டி கெடையாது அவங்கதா வந்து ஒரு இப்போ ரிச் பீப்புள் மாரி அங்க ட்ரீட் பண்ணுவாங்க ரீசன்னா அங்க வந்து டெவலப்டு கண்ட்ரி அங்க அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு அந்த அளவுக்கு படிச்சவங்க இருக்கறாங்க இங்க படி ச்சிமே பாதிபேரு முட்டாளா தான இருக்காங்க
அவங்ளுக்கு தனி ரூமு அந்த மாரிலா அலாட் பண்றாங்க வெளிநாட்ல நமக்கண்டே
இங்க தெருவோரந்தான படுத்துட்ருக்காங்க எல்லாருமே
ஆ
தங்க எடோ இல்லாம போட ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லாம
அந்த மாரி ஆமா அங்க தனி ரூமு பெட்டு பெட்டு எல்லா
சாரி ம் அந்த மாரி நெலமையில் தா இன்னைக்கி நம்ம நாடே வந்த நாடே வந்து இந்த குட்டி சுவரா போதுன்றாங்ளே அந்த மாரிதா போயிட்டு இருக்கு எங்க பாத்தாலு குப்ப எங்க பாத்தாலு ஒரு ஒரு ஒழுக்கோ இல்ல யாருக்கு ஒரு இதுவு இல்ல யார் வேணா என்ன வேணா பண்ணலா அந்த மாரி நெலமைல தானே இன்னிக்கி போயிட்டு இருக்கு கேக்கறக்கு ஆளு இல்ல எதுக்கோ ஹலோ
ம் ஆமா அப்டிதா போயிட்டு இருக்கு நாடுங்க கேக்குதுங்
ஆ கேக்குதா ஆ ஓகே ஓகே அதா இன்னிக்கி இன்னிக்கி இருக்கற நெலமையில பணோ தானே எல்லாருக்கு தேவ
ஆமா பண இல்னா இந்த இதுல ஒன்னு பண்ண முடியாதே
அதுக்காக ஓடி ஓடியு இது பண்ணிதானே ஆகணு ஏதாவது ஒரு வேலய செஞ்சு ஏதாவது ஒரு வேலய செஞ்சு இது பண்ணிதா ஆகணு சோ வேற வழி இல்ல இப்ப இருக்குர காலஜ் ஸ்டுடென்ஸ்சா இருட்டு எதுவ இருக்கட்டு எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வேல பாத்து நம்ம பார்டைம்மா பாத்தாவது நம்ம செலவுக்கு என்னா தேவைகள் அதிகமா இருக்குல்ல ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு முன்னாடி இப்போ நா காலேஜ் படிக்குபோது இதுல்லா வீட்ல இருந்து காசு குடுத்து இவ்ளோ குடுத்தா போதுன்ற நெலமைல தா இருந்தது ஆனா இப்ப இருக்கற காலேஜ் பசங்கல்லா எனக்கு வீட்ல குடுக்கறது பத்தல நா இந்த அளவு க்கு ஆடம்பரமா வாழணு இந்த அளவுக்கு இது பண்ணணு அப்டின்னா நா காலேஜ் படிக்கும் போதே பார்ட் டைமா நா வேலைக்கு போனு
ம் ஆம் நம்பல்லா அப்டி இல்ல படிக்கும்போது எதோ குடுத்தாங்ளா அத வெச்சின்னா அதே சேத்து வெச்சி அவுங்க குடுக்கோ
வெறும் அம்பது இருந்தா போதுன்ற மாரி இருந்தது
ம் ஆமா
நானும் ஒன்னும் ரொம்ப பெரிய இதுவுல்லா இல்ல நா இப்பதா காலேஜ் முடிச்சே நா முடிச்சி ஒரு மூணு வருஷம் தா ஆகுது சோ அப்பவே சொல்ற நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடில்லா வீட்ல இருந்து குடுத்தா போதுன்ற மாரி நெலமையில தா இருந்தது ஆனா இப்பல்லா வந்து வீட்ல இருந்து குடுக்கறதெல்லா எந்த மூளைக்கு பத்தோ அதெல்லா எந்த மூலைக்கு பத்தாது அந்த மாரி கான்செப்ட்ல தா இருக்கானுங்க
ம் நீங்க வேற நா காலேஜ் படிக்கும் போது எங்க அப்பா ஒரே பத்து ரூபா தா தருவாங்க நீங்க என்ன சொல்றீங்க
ஒரு நூறு ரூபா குடுத்தா போதுன்ற மாரி இருக்கு ஒரு நாளைக்கு நா படிக்கும்போதெல்லா இன்னைக் ஒரே ஒரு நூறு ரூபா நூறு ரூவாலா எந்த மூலைக்கு ஒரு டீ கடையில போய் நா நின்னேன்னா ஆயிர ரூபா செலவாவுது ஆமா ஒரு டீ கடையில நின்னா ஆயிர் ரூபா செலவாது
ம் ஆமா
ஏ எல்லா இப்ப
அதெல்லா வாங்கின் போ மாட்டோ நா கா காலேஜ் படிக்கும்போது அதெல்லா
ம் ம் ம் இன்னிக்கி இருக்குற நெலம அப்டி இருக்குது பசங்களு அப்டி மாறிட்டாங்க எல்லாத்துக்கு அப்ப திரைப்படம் தானே காரணம்
ஆமா ஆமா
அத பாத்துதான பாதி பேருக்கு மேல கெட்டு போறாங்க
ஆமா ஆமா
அவங்கள பாத்து அவங்கள மாரியே நம்மளும் ட்ரெஸ் போடணும் அவங்கள மாரியே நம்மளும் பைக் வாங்கணும் அவங்கள மாரியே நம்மளும் கார் வாங்கணும் கடைசியில நமக்காக வாழாம அவங்களுக் க்காக வாழ்ற மாரி தான வாழ்ந்துட்டு இருக்கோ
ம் ம் அந்த மாரிதா நறைய பேரு இப்ப
ஆமா எக்ஸாம்பிள் பொண்ணுங்க கூட அப்டிதா பண்றாங்க இப்ப அவங்க அந்த நடிகை மாரி ட்ரெஸ் பண்ணணு இந்த நடிகை மாரி ட்ரெஸ் பண்ணணு இத பண்ணணு அத பண்ணணு எல்லா பண்றாங்க கடைசில அவங்க யாருன்னே தெரியாம அவங்களுக்காக வாழாம இன்னொருத்த பாத்து இன்னொருத்த இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கொன்ற நெலமையில தா வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கி
ம் ம் இப்ப இதுவே அப்டிதா இருக்கு நறைய நாட்டு நாட்டு ல்ல ஜனங்க மொத்தமே அப்டிதா இருக்காங்க சரிங்க நமக்கு தேவையான இது முன்னுதுங்க ம் சரி ஆ சரி